ம் தம்பி ம் கேக்குது கேக்குது என்ன வேலயா
ஓக்கே ஓக்கே ஆ நானு இப்பதா டீ குடிச்சி சும்மா தா உக்காந்துட்ரு க்கே நீங்க என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
ம் நா சாப்பிட்ல மாங்கா இருந்தது அது ஆல்ரெடி எல்லா பொறிச்சுட்டு பாதி குருவியே சாப்பிட்டுச்சு இல்ல மேலே இருந்ததெல்லா பொறிக்க முட்ல இன்னொன்னு என்னன்னா மேல ஏறி பொறிச்சு அத கீழ தா போட்றாங்ளா
ம்
கீழ போட்டா அந்த மாங்கா சீக்கிரோ வந்து இத்து இத்து போயிறுது அழுகி போயிறுது புழு பு டிச்சிட்து ம் ம்
ஹாய் இப்டி வர
ம் புரியில
கீழ போ கீழ விழுந்து அடிபட்டுருச்சுனாலே அந்த காயி புழு வெக்க போது
ஆமா ஆமா ஆமா ஆமா அப்புறோ நாங்க இது மட்டு இது பண்லா பொரிச்சத மட்டு சாப்ட்போ மேல இருக்கிறதுல்லா அப்றோ குருவியே சாப்ட்டுச்சு அவ்ளதா இதுக்கப்றோ மாங்கா இல்ல அப்றோ சே இப்ப இது இருந்தது ஒரு பத்து காய் இருந்தது டா அப்டியே கொஞ்சோ பழுத்தது எல்லா நா நேத்துல இருந்து வெளியில எல்லா போயிட்டு மாங்காயே சாப்ட முடில நேத்துல இருந்து சாப்பிட்ணு சாப்பிட்ணு அப்டின்ட்டு இருந்தது எனக்கு வச்சு மாங்கான்னா ரொம்ப புடிக்கும்ன்னு வெய்யே
ஆ ஆ ஆ ஆ
மொதல்ல எல்லா சின்ன வயசுல எல்லா தோடத்துல இருக்கும் அ காட்டுக்கு பக்கத்துல அந்த தோட்டத்துல இருந்து கொண்டு வந்தாங்க அப்டின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மூனெல்லா சாப்புடுவ இப்போ வந்து அந்த அளவுக்கு சாப்புட முடியற்றது இல்ல சாப் போட முடியுதுன்னா சனியா அது அது ஒரு தேட்டமே வர்றதில்ல அது மேல ஒரு சாப்பிட்ணு அப்டின்ட்டுல்லா ம் ம் ம்
கிட்ட இருந்தது மாங்கா சாப்டதுக்கு அப்றோ லைட்டா தொண்ட கரகரன்னு இருக்க மாறி இருக்கு சளி புடிச்ச மாறி இருக்
தொண்டக்
மாங்கா மாங்கா சாப்ட்டதுனாலயா இல்ல வேற ஏதாவதா தெர்ல
அ
எனக்கு நீ பேசுறதே எங்கயோ விட்டு விட்டு கேக்குற மாதிரி இருக்கு
அப்டியா எனக் தெரியலையே
ஆ இப்போ ஓகே
ம் ஓகே ஓகே சாப்பட வேண்டியதுதா
என்னா என்ன சொன்னீன்னே எனக்கு கேக்குல
இல்ல மாங்கா சாப்பிட்டே மாங்கா சாப்பிட்டதுக்கு அப்புறோ ஏதோ சளி பிடிக்கிற மாரி அ மூக்கு குறு குறுன்னு அந்த மார் இருக்கு மாங்கா சாப்ட்டதுனாலயான் தெரியல அது ஏதோ அப்டி இருக்கு திடீர்னு
ஓ அது ஆ ஒவ்வொரு மாங்க பாத்தீன்னா கொஞ்ச கச்சலா இல்ல கொஞ்ச பிஞ்சோட இருக்கு அது பழுத்திருந்ததுன்னா அது நம்ம சாப்பிடுறப்ப எனக்கு அந்த மாரி அது ரேர்ரா பச்சையா பொறிச்சு இப்ப ரொம்ப பழுக்காம அது பழுத்து நாம திங்குறோ வெம்பி போய் சாப்பிட்றது எல்லாமே கொஞ்ச எனக்கு கரகரன்னனு இருக்கிற மாதிரி இருக்கு அது எப்போவது ஏதாவது ஒரு மாங்காய்யில அப்டி
அதா அதா
இங் இருக்கிறது மா இது நாரு காயி உள்ள நார் நாரா இருக்கு ஆனா அது பாதி பழுத்து பழுக்காம சாப்பிட்றன்னு வையே அதுதா டேஸ்ட்டா இருக்கு எனக்கு அதா புடிக்கு ரொம்ப பழுத்துச்சுனால எனக்கு அது புடிக்கிறதில்ல
ஆ ஆ அ அது கொஞ்ச அந்த ஃப்ரெஷ் இல்லாத மாரியே இருக்கு வெறு நாரு மட்டு இருக்குற மாரி இருக்கு
ஆமா ஆமா ஆமா ஆமா இதே கிளிமூ காயி அங்க இருக்கிறது கிளிமூக்குகாயி அதானா வந்து நம்ம பத் பச்சைய்யா இருறுக்கறதுப்பவே உப்பவும் மிளகாத்தூளும் போட்டு சாப்பிட்ட தா அவ்ளோ சூப்பரா இருக்கு
ஆ கரெக்ட் பச்சையா இருக்கறது சாப்பிட்டா நல்லதா இருக்கு
ம் மித்தது எதுவுமே வந்து அந்த எந்த மாங்காய் நீ எடுத்துட்டினாலு அந்த என்னது ம் இங்க நெறைய வெரைட்டி இருக்குமல்ல ம் அது என்னது மல்கோவாவா மல்கோவா நெக்ஸ் ட்டு இந்த அல்ஃபோன்சவா அதெல்லா வந்து நம்ம பச்சையில சாப்ப ட்டா இது கிளிமூக்காயல்லா வந்து பச்சையில சாப்பிட்டாதா டேஸ்டே அப் அதெல்லா பழு து சாப்பிட்டால நல்லாருக்கு கிளிமூக்கு பச்சைய சாப்பிட்டாவே அவ்ளோ டேஸ்ட்டாக இருக்கு எனக்கது ரொம்ப புடிக்கு
ஆ கரெக்டு கிளிமூக்கு பச்சாவே கொஞ்சோ டேஸ்ட்டா தா இருக்கு
ம்ஹூம்
ஓகே எப்டி மழ கீது பேஞ்சுதா உங்க ஊர்லையெல்லா
எங்க எங்க இடியமுன்னு ஓவர்ரு இடியு இடிச்சு ம கா காத்தேட காத்தா எல்லா வாரி அடிச்ச மாரி வந்தது காத்து ஆனா காத்தோட அப்டியே மழையு போயிருச்சு ஒரு சொட்டமழை பெயலா
இங்கயு அதே மாரிதா மழை வர்ர மாதிரியே இடியெல்லா இடிக்கிறது ஆனா ஒன்னு வர்றது இல்ல நல்லா கனமா ஒரு மழ வஞ்ச்சுன்னா மரத்துக்கு செடிக்கு நமக்கு எல்லாத்துக்கு கொஞ்சோ நல்லா இருக்கு
ஆமாமா கண்டிப்பா இருக்கு ம்ஹூ
த்திரை இருக்கு கொஞ்சோ ஆனா எங்கைங்க மழை வருனாங்க
ம் ஆமா வெயிலு ஒவ்வொரு வெயில தா கண்ண மூழி முடியல வெயில போயிட்டு வந்தா கண்ணு கப்புன்னு கட்டுது
ஆ பாப்போ இன்னைக்கி கீது மழ பெய்யுதா என்னன்னு தெரியல
ஆ ஆமா பேஞ்சுதுன்னா நல்லா தா இருக்கு
ஆம்மா
நானு அ நீ இதெல்லா ஃபர்ஸ்ட்டுலா சின்ன வயசுலேல்லா மழ பெஞ்சு இடி நல்லா இடி ச்சு மழ பெஞ்சது அப்டின்னா அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனா அப்டின்னு பேசிட்டே இது சொல்லுவாங்க
ஆம்மா
ஆனா இப்பெல்லா அந்த மாரிலா யாரு சொல்றதே இல்லேல்ல
ஆமா அது அது அப்பதுருந்து ஒரு நம்பிக்க இப்ப எல்லா அது பெருசா யாருக்கு தெரிய கூட தெரியாது அந்த மாரிலா
ம் நாமா இப்பெல்லா எனக்கு என்ன தோணுது எனக்கெல்லா என்ன தெரியுமா தோணுது அ மழ பேஞ்சிதா ச்சுனாவே ரெயின் ரெயின் கோஅவேன் பாட்டு தா ஞாபகருது
ம் ம் ம் ம்
இவளுக்கு அத சொல்லிக் குடுத்து எல்லாருமே அடுத்தது என்ன அடுத்தது என்ன போறதுல வந்து அதெல்லா மறந்தட்றோமா
ஆமா
ம் அந்த அப்பத்த ஃபாலோ பண்ணதெல்லா தெரியது இதுல
பயங்கர இடி இடிக்கத் தவர அது இடி அந்த இடிக்கு இன்னொரு பேரு அர்ஜுனரா அந்த கடவுள் தா இடி வர வெக்கிறாருன் ஒரு நம்பிக்க சோ அவர அவர வந்து கும்பிட்டா அந்த இடி வராது அப்டின் சொல்றாங்க அது அது என்ன சொல்ற து ஒரு மூட நம்பிக்கதா
ம்
அந்த காலத்துலெல்லா ஃபாலோ பண்ணன் வெச்சுக்கோங்ளே
அதா அதா அதா அதா
எனக்குந்தா இடின்னா ரொம்ப பயோ இடி இடிச்சு மின்னல் கூட நமக் கு பெருசா தெரியாது பெரிய பெரிய இடியெல்லா இடிச்சதுனா பயமா இருக்கு எனக்கு
ஆமா அது எங்க
பட் ஆனா நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல வர்ற மழைக்கு அந்த இடிக்கு சம்மந்தமே இருக்க மாட்டேங்கது இப்பல்லா ஃபர்ஸ்ட்டு எல்லா நல்ல ஃபர்ஸ்ட்டு நல்லா மழ வரு இடி கம்மியா இருக்கு இப்போ இடி வருனா அப்டியே மழ கொட்ற மாரி இடிக்குது ஆனா மழய காணோ மழைய பாத்தா ஆ கொஞ்ச லேசா தூரிட் போயிருது
ஆம்மா நானு யோ இது எனக்கு அந்த அளவுக் இது பயோ அப்டின்ட்டு இல்ல ஆனா நா என்ன யோசிப்பனா ரொம்ப மா இடி இடிக்குது பாப்பால்லா வந்து தூங்கிட் இருக்கா அவ எந்திரிச்சா பயந்துடுவா ஆனா இன்ன வரைக் கு அந்த இடிக்க எல்லா பயந்தது இல்ல இந்த டப்புனு ஏதாவது மிக் சீ ஏதாவது டக்குனு போட்டோ அப்டினா இல்ல வந்து பா குக்கர்ல சாப்பாடு வெச்சிருக்கோ அது வந்து டப்புன் வே எதாவது சவுண்ட் வருது அப்டினா மட்டுந்தா பயப் இடிக்கு பயந்ததே இல்ல
ஓகே பரவால பரவால நல்லது தா
நா ஒரு பொடுசுகல்லா வந்து அந்த மாரிலா இ டக்குனு இடி இடிச்சுது அப்டின்னல்லா பயந்துக்கிட் அழுகுவாங்க
ஆம்மா
இல்ல ஆனா அது பண்றது இல்ல ஆனா எது இதெல்லா பயப்படக் கூடாதுன்னு நம்ம நெனைக்கிறோமோ அதுக்கெல்லா பயப்பட்றது
அ அ அ ஏய் ரேடியோ சவுண்ட் வந்து தூரத்துல இருந்து வர்றதுனால பெருசா கா கண்டுக்கிறதுன்னா என்னான்னு தெர்ல பக்கத்துலயே குக்கர் பக்கத்துல மிக்சி பக்கத்துல உக்காந்து இருந்தா கண்டிப்பா இதா ஆகும்
ம் அது என்னமோ இது அவளுக்கு அது பெருசா தெரியில போல
அத்தா அத்தா
ம் ம்
பாப்பா சாப்ட்டாளா
அவ சாப்பிட்ல அவளு ஒரு ரெண்டு மூனு பீஸ் மாங்கா சாப்ட்டா
சேர் சேர் சேரி
அதுக்கப்றோ இது பண்ணவே இல்ல அத கொஞ்ச நேரோ கழிச்சி ஒரு ஒரு அர மணி நேர மு முக்கா மண் நேரோ கழிச்சு ஆனா சாப்பாடு அரைச்சு வச்சுட்ட
ஓக்கே ஓக்கே ஓக்கே
இன்னும் கொஞ்ச நேரோ கழிச்சிக் கீதுதா வந்து அ சாப்பாடு ஊட்ணு
ஓக்கே ஓக்கே க்கா வே
ம் ம் அங்க எல்லாருமே சாப்டாங்ளா
அ அ இன்னும் யாருமே சாப்பிட்ல அம்மாவு லேட்டா தா வந்தாங்க காட்டுல இருந்து அப்பா கொஞ்சோ லீவ் போயிட்டு வந்தாங்க ஒரு வேலயா இனிதா எல்லா போய் சாப்பிடுவாங்கன்னு நெனைக்கிறே
ஓ
எனக்கும் பெருசா பசிக்கல காலைல சாப்ட்டதே ஒரு மாறி இருந்தது சோ அதனால நானும் ஒரு மாங்கா மட்டு சாப்ட்ட டீ மட்டு குடிச்சுட்டு அப்டியே முடிச்சாச்சு இப்ப நீ சாப்பிட மாட்டேன்னு நெனைக்கிற பசிக்கில சாயந்தர மாட்டி பசி சின்னா நா வேணா சாப் து முடிச்சிட்டு வந்துரு
ம் ம் ம் ஆமா எல்லாருமே பசியிலன்னா சாப்பிடக் கூடாது அப்டிதா சொல்லுவாங்க
ஆமாங்கா அது தேவையில்லாத நம்ம வயித்துக்கு நம்மளே சுமைய குடுக்குற மாறி இதாயிரும் அது முழுமையா டைஜிசன் பண்ணிட்டு இருக்கும்
ஆமா அத்தான உண்மை
ஆமா பாப்பாக்கெல்லா அடுத்த மாசோ ஸ்கூல் ஆரம்பிச்சிருமா
ஆ நாலாந் தேதியின்னு பெரிட் மூனாவது நாலாவது படிக்கிறீவங்கெல்லா நாலாந் தேதினு சொல்றாங்க ஆனா வந்து எப்பன்னு தெரியில
சேரி சேரி எப்டி பாப்பா புது ஸ்கூலுக்கு போறக்கு ஆர்வமா இருக்காளா
அவ ஆர்வமா இருக்காலோ இல்லையோ நீ உட்டுட்டு வந்தீன்னா நா அழுவேன்னு சொல்றா
ஓ அத இப்பவே சொல்லிட்டாளா
அ நீ உட்டுட்டு வந்தீன்னா நா அழுவேனுதா சொல்லிகிறா மித்த எதுவுமே இன்னம் சொல்லவே இல்ல
ஆ ஆ ஆ அந்த ஸ்கூலுக்கு போன மாறிறா இந்த ஸ்கூலும் அப்டின்னு சொன்னா என்ன சொல்லுவா
அந்த டீச்சர் வேணுன்னு கேப்பா
அட ஆ ஆ ஓத்கே ஓக்கே ஓக்கே சேரி ஒரு ஒரு ரெண் டு நாள் மூன் நாள் பழகிருவான்னு நெனைக்கிற
ஆமா போனா அப்புறோ வந்து தெரி ம் ம்
அங்க இருக்கிற புது டீச்சர் செட் ஆயிட்டாகனா அப்பறோ அப்டியே பழகிடு
ஆ அதெல கொஞ்ச நாள் கஷ்டப்படுவாங்க அப்புற சரியா போயிடும்ன்னு சொல்லிருக்கறாங்க
ஆ
சேர் வச்சிரு பாறே நா ஃப்ரீயாயிட்டு பண்றே
ஆ ஓகே